அங்க வணக்கங்க ஹலோ ஆ கேட்குதுங்க எங்கேயோ பேசுற மாதிரி இருக்கே கொஞ்சம் சவுண்டா பேசுங்களேன்
ஆ நல்லாதான் எனக்கு கேக்குதுங்க உங்க வாய்ஸ் சாவ் இப்ப கேக்குதுங்களா
ஆ சூப்பரக் கேக்குதுங்க ஒன்னு பிரச்சன இல்ல என்ன பண்ணினு இருக்கீங்க
நானாங்க இப்பதாங்க டிஃபன் செஞ்சு சாப்புட்டு பசங்கள்க்கு டிஃபன்ல்லா போட்டுட்டு இப்பதா ஃப்ரீயானாங்க டிஃபன் ம் சாப்ட்டங்க இட்லி செஞ்சே
ஆ பரவாயில்ல பரவாயில்ல எட் இட்லி கால்ல செஞ்சுட்டுக்றீங்க ஓ இது நைட்டா சேரி சேரி சேரி சேரிங்க சேரிங்க ன் ஹலோ
ஹலோ கேக்குதா
இல்லைங்க வேற நீங்க எத இது போட்டு பேசுறீங்ளா
என்னாப் போட்டு பேசு ஆ
என்னது அது ஆ ஸ்பீக்கர் இல்லைங்க உங்களது வாய்ஸ் ட்ரபுள் ட்ரபுள் ஆ ஹெட்ஃபோன் எதுன போடுறீங்ளா
இல்ல அப்டில்லா எது பேசிலீங்க நா ஃபோன்தா புடிச்சிட்டு பேசிட்டுக்கே நானு
உங்களுது டபுள் டபுள் வாய்ஸ்சா வருது பேக்ரவுண்ட் சவுண்ட் பயங்கரமா கேக்குது அந்த மாரி
உங்ளுதாங்க எங்க டிவி சவுண்டு பேக்ரவுண்ட் சவுண்ட்டு கேக்குது எனக்கு எதுவு கேக்கலையே
அப்டியா எனக்கு நல்லா தானே இருக்கு க்ளீனா இருக்கிங்களே இருங்க இருங்க ஒரு நிமிஷோ இப்போ இப்ப ஓகேங்ளா
ஆ இப்ப ஓகேங்க
ஆ ஆ ஓகேங்க ஓகேங்க எனக்கு டபுள் ஓகேங்க ஒன்னு பிரச் சன இல்லைங்க செரி என்னங்க நீங்க ஸ்கூலுக்கு போனீங்க என்ன அனுபவோ சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்ட்டு
இன்னைக்கு எதுவு அனுபவ இல்லைங்க கிளாஸ் பாட்டு போது வருது முஞ்சிப்போச்சு
ம்
அவ்ளதாங்க வன்ட்டங்க நாளைக்கி திருப்பி போனுங்க
ஆ
நீங்க இன்னைக்கி எப்டி போச்சு கிளாஸ் உங்களுக்கு ஸ்கூல்லு தோ வீடு எப்டி போச்சு உங்களுக்கு ஆ போச்சுங்ளா
போச்சுங்க நல்லா போச்சுங்க அதான்ங்க மூணு நாள் சம ட்ரிப்புங்க அண்ண வீட்டுக்கு ட்ரிப் போயிட்டு வந்தோ செம ஜாலியா என்ஜாய் பண்ணோ நேத் நைட்டு தா வந்தோ வீட்டுக்கு இன்னைக்கு ரொம்ப வேல நாள் நாள் நா வீட் வீட்ட விட்டு போனன்னா பால்அடஞ்ச பங்களாமாரே பண்ணி வச்சிறாரு எங்க வீட்டுக்காரு ஏனே தெர்லங்க அது ஆ ஆமாங்க வீடு அந்த ரேஞ்ச்லப்
என்ன பண்றதுங்க நம்ம இருக்கிற சுத்தோ ஜென்ஸ்கிட்ட இருக்
எனக்கு வந்து அது ஒம்ப வேலங்க எனக்கு அதுகு இன்னைக்கெல்லா அது ரெடி பண்ணி தொடச்சு கிளீன் பண்ற பிறகு வீடு வீடா இந்துச்சுங்க நாலு மணி வரை ஆறு மணி வரையு வேலையே இருந்துச்சுங்க நடுவுல நடுவுல கொஞ்ச சாப் இப்ப கொஞ்ச ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேர உக்காரது மறுபடி சேரி செஞ்சுனே அததாங்க துணியு கொஞ்சோ நேத்து ஊர்லந்து வந்த அழுக்கு துணிங்ளா இருந்துச்சுங்ளா அது ஆ மத்த துணிங்க எல்லாமே எடுத்து போட்டுட்டு அ துவச்சுட்டு அதுக்கப்பற இன்னைக்கி எல்லாத மடிச்சு வச்சு அதெல்லா மடிச்சு ஏறக்கட்டு துணியி பழைய துணி எல்லா நிறையா இருந்துச்சு டிஷர்டுங்கல்லா அதெல்லா எடுத்து தூரம் போட்டுட்டு அ வீடடெல்லா கொஞ்ச கிளீன் பண்ணிட்ட பிறகு எனக்கு அப்படியே கொஞ்ச திருப்தியா இருக்குங்க இப்பதா குளிக்க போறங்க தண்ணி வச்சிருக்கே இப்பதா சுடு தண்ணி வச்சு குளிச்சு படுக்கணுங்க
இப்போ நீ வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணீங்க அந்த வேல இருந்துச்சு உங்களுக்கு
ஆமாங்க ஆமாங்க கிளீனிங் ஹஸ் கிச்சன் இன்னைக்கு அப்டியே பயங்கரமா மாத்திட்டேங்க அந்த டப் பா டப்பால புதுசா நியுவா வாங்கினே எல்லாமே மாத்திட்டு கிளீனா ஓல்டு எல்லா தூக்கி விசிரசிட்டு எல்லாமே புதுசு மாத்தி பக்காவ ஆயிடுச்சுங்க ஏ கிச் சன் இப்பதாங்க எனக்கு ஆசையா இருக்கு அது பார்த்துன்னே இருக்கணு போல இருக்கு நல்லா இருந்துச் இன்னைக்கு அழகா இருந்துச்சு நீட்டா இருக்குங்க பயங்கரமா இருக்குங்க ம் பயங்கரமா இருக்குங்க
நாளைக்கி எதுனா டிஃபன் பண்ண ஐடியா வச்சுருக்கியா நாளைக்கி இல்லியா
ஆமாங்க சீரக சம்பால அ அரிசி இது ரவ உடச்சு வச்சிருக்கே
ம்
அத வந்து இதுல செய்வே அ பொங்கல் செய்வே அப்படி இல்லைன்னா நாளைக்கு அது உப்புமா மாரி கிண்டிடுவே இந்த ரெண்டு ஐடியாவு இருக்குது இப்ப சின்ன பருப்பு சின்ன பருப்பு பாசி பருப்பு இருக்குல்லீங்களா அது போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு குக்கர்ல ரெண்டு விசில் விட்டா பொங்கல்
பொங்கல்
அப்டி இல்லையன்னா கடாயில தண்ணி வச்சட்டு கிண்டி விட்டா இந்த உப்மா
பாவோ உப்புமா எவ்ளோ ஸ்வீட்டா ஈஸியா முடிச்
அவ்வள தாங்க இப்ப ஒரு சிலர் எல்லா என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊத்துங்க ஃபஸ்ட் ட்டு எண்ணெய தாளிங்க வெங்காய போடுங்க கருப் அப்புறோ அதெல்லா இல்லைங்க ஒரே பொருள்தா இதுல போட்ட இதா ஆயிடு அதுல போட்டா ஆதாயிடு அவ்வளோ ஆமாங்க என்னங்கப் ப
உங்கக் கிவெரேஸ் உங்கள்
அ அ ஆமாங்க நம்முளுது அதாங்க பிரியாணி ப் பாருங்க அதுல கறிய போட்டா பிர்யாணி கறி இல்லனா குஸ்கா குஸ்கா அதுல தக்காளி அதிகமா போட்டா தக்காளி சோறு
தக்காளி சாதோ வெஜிடபுள் போட்டா வெஜிடேபிள் ரைஸ்
வெஜிடபுள் அதிகமா போட்டா வெஜிடபுள் ரைஸு அதே மஷ்ரூம் போட்டா மஷ்ரூம் பிரியாணி முட்டப்போட்டு முட்டப்போட்டு அதுல முட்டய வேக வச்சு கீழ உள்ள அது குஸ்காக்குள்ள முட்டய போட்டா முட்ட பிரியாணி
மீன் மேக்கரு போட்டா மீன் மேக்கரு பிரியாணி ஆ நெறய நம்மொளுக் நம்மதான ஃபுட்டு் வைக்கிறோ பேரே யாருகிட்ட நம்மளே வச்சுக்லா
சொல்றே ஒரு ஊர்ல எ பையன படிக்க வச்சுங்க பர்கூர்னு ஒரு ஊர்ல நீட் க்கலா இதுக் போய்ர்ந்தானுங்க சூப் ப்பரா இருக்குங்க கையேந்திபவ தா முப்பது ரூபா தா அந்த பிளேட்டு் சாப்பாடு வெரட்டி சாப்பாடு புதினா ரைஸ் இது டொமேட்டோ ரைஸு அப்றோ அந்த தயிர் சாதம் ஆ இது வெஜிடேபிள் சாதம்ல்ல எல்லாமே இருக்கோங்க அதுல வந்து அந்த மீல் மேக்கர் போட்டுதாங்க செய்வாங்கோ அவ்ளோ டேஸ்ட் வந்து அல் அல்டிமேட்டா இருக்குங்க அந்த சாப்பாடு சீரிஸா அந்த ப்ரைஸ் வந்து அவுங்களுக்கு வந்து எவ்ளோ குடுத்தாலு மனசார குடுக்கலா டேஸ்ட்டும் நல்லா இருந்ச்க்குது அரிசி நல்ல தரமான அரிசி தா அவரு வந்து அவுர்தா சொல்றாரு வரவங்க எல்லா மனசார வந்து சாப்ட்டுட்டு எங்கள வாழ்த்திட்டு போணுன்ட்டுதா நாங்க செய்ருமே மக்களுக்காக நாங்க வந்து இது ஒரு பணியா தா செஞ்சுட்டுருக்கோ அப்டின்னு எனக்கே ரொம்ப எப்பெல்லா நா போவனோ அங்க அப்பெல்லா நா அங்க சாப்ட்டு தாங்க வருவே
உண்மலேங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல போயி நூறு எரநூறு குடுத்து சாப்றதுக்கு கையேந்நிபவன்ற வந்து ஏழப்பட்ட குடும்பதா கஷ்டப்பட்டு சம் குடுக்குறாங்க அஃபுட்டூ தரமா இருக்குது அவுங்களுக்கு தாராள குடுத்துட்டு சாப்ட்டு வரலா ஆனா யாரு செய்ய மாட்டன் றாங்கோ பிராண்ட்ன்னு சொல்ட்டு ம் சொகுசா உள்ள போய் ஒக்காந்து அமௌண்ட் வேஸ்ட் பண்றாங்க எல்லாருமே மணிய வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்றாங்க வேஸ்ட் பண்றாங்கம்மா
ஆமாங்க எ எப்பன்னா அ நேத் த்து கூட ஒரு சம்பவோ நடந்துச்சு ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ல பாத்தோங்க நேத்து அ ஓக்காந்து சாப்டற மாரி சீட்டு இருக்குதான்னு பார்த்தோ எங்கியுமே இல்ல பத் பத்து மணிக்கு மேல எதுவுமே கெடைக்கல சப்பாத்திய வே அ அந்த வ் வ அ க காஞ்சி போன சாப்பத்திய சூட் பண்ணி தராங்க அதுக்கப்றோ எங்க அண்ணனுக்கு கோவ வந்துச்சு சரிவா போலா போயிட்டு வேற கடயதனா பாக்கலானா அந்த க ரோட்டோரமா தா அங்க தோச பரோட்டல்லா போட்ருந்தாங்க அவ்ளோ டேஸ்ட் வச்சுங்க நாலு வகயான சாம்பாரு சட்னி கறிக்கொழம்பு கொடல் கொழம்பு நல்லாவே இருந்துச்சு ஒரு தோசக்கு அவ்ளோ நால் வகயானத் தொ கொழம்பு ஊத்துனாங்க ஆம்லெட்டு குடுத்தாங்க ப்ரைஸு கம்மி தா முப்பது ரூபா தா நல்லாவே இருந் இருந்துச்சு ரெண்டு தோச ஆ முப்பருவாதா இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு நெஜமாவே அ பரோட்டாவு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எல்லாமே நல்லாச்
ஜங்க்ஃபுட்டுங்க அதெல்லா எடுத்துக்காதீங்க மோஸ்ட்லி நீங்க வயசாய்டுச்சு ஒங்களுக்கு
அப்ப வந்து தோச ஆயிட்ச்சுங்க தோச காலி ஆய்ட்டு மாவு காலி ஆய்ட்ந்த்ச்சு வேற வழில்லா ம் எல்லாருமே தோச வாங்கிட்டாங்க எனக்கு லாஸ்ட்டா குடுக்கு போது நானு ஆ எனக் பொரோட்டா தா ரெண்டு கடச்சிதேன்றதுக்காக சாப்ட்டே நல்லாவே இருந்துச்சு சீரியஸாவே அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நல்லாவே பண்ணிருந்தாங்க கிறிஸ்பியா இருந்துச்சு ஆ ரொம்போல்லா இல்ல நல்லாவே இருந்துச்சு
நார்மல் ஹோட்லுக்கு போனவே நல்லா வயிறுக் சாப்டலாங்க இந்த பெரிய ஓட்லுக் போனாவே அமௌண்ட் ஆத்தா வயிறு ரொம்பே ரொம்பாது வயிறு ஃபுல்லே ஆவாது
ஆம்மா
இப்டினு பாருங்க வயிறு ஃபுல்லே ஆவாது அனா நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணுவோ தவர வயிறு திருப்தி ஆவாதுங்க அமொண்ட் மட்டு எகிரிடு
ரெண்டாயி ரூபா இருக்கு மூணாயி ரூபா ஆவு செலவே ஆனா அது வயிறு நரஞ் சாப் வரைக்கு அந்த பிரைஸ் வந்து எழுநூரூபா ஆறுநூரூபானுருக்கு ஆனா அதே ஐநூறு ரூபா எத்துனு போனா மனசார நாலு இட்லி எட்டு இட்லி கூட நின்னு சாப்ட்டு வரலா எட் இட்லி பத்து வட பரோட்டா என்ன கெடைக்குது நல்லா வயிறார சாப் டு ஐநூரூபா மனசார குத்துட்டு வந்தரலாங்க எனக்கு தெரிஞ்சு அவுங்க கஷ்டப்பட்டு செய்றாங்க பாவோ நெஜமாதா அதெல்லா ஓகே தா எனக் தெரிஞ்சு பெட்டர் சாய்ஸ் அவுங்கள்து ம் ம்
போனா நல்லா கூட்டு ரசோ சாம்பாரு நல்லா சாப்பாடு ரைஸ் அன்லிமிடெட் போடுவாங்கோ இதே நீ பெரிய ஹோட்டலுக் போனினா அந்த குவாண்டிட்டி கம்மி ஒரே கப்பு தா ரைஸ் இருக்கு ஒரே கப்பு ரைஸ்சு அ அதுக்கே டூ பிஃப்டின்னுவாங்கோ அ அந்த ஒரு ஒர்த் ஹன்ட்ரேட் ருபீஸ் கூட இருக்காதுங்க ஆனா டூ ஃபிப்டின்னுவாங்க அது என்னனா அந்த ஹோட்டலோட பேரு
ஆ இத்தனைக்கு அது பிரண்டட் தாங்க ஒரு கடைக்கு போற நானு ஒரு ரைஸ் வச்சுட்டாங்க திருச்சில நா சாப்ட்டுட்ருக்க நா ட்வெல்த் படிக்கும்போது ஒரு டூர் போயிட்ருக்கோ எல்லாருக்கு ச சாப்பாடு பரிமாறிருக்காங்க அ எனக்கு சாப்பாடு போட்டாங்க எ முளகா இருந்துச்சுங்க அதுல ரெண்டு எனக்கு நெ நெஜமாவே கு கு வாமிட் வந்துருச்சு எனக்கு சாப்பாடே வேணான் வெளிய வன்டே நானு எனக்கு அது முடி பட்டா என எனக்கு முடியு பட்டா ஆவாது அதுல இருந்து அது அதுதா அதுங்க என்னத்தக் களுவுறானுங்க கிளீனா செய்றானுங்கன்னு தெரில எனக்கு அப்டியே இருந்துச்சு எனக்கு கோவன்னா கோவொங்க அப்பறோ ஒ ஒ ஒரு ஒன் வீக் முன்னாடி எங்க அக்கா சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்காங்க அ சிக்கன் மட்டு ஆர்டர் பண்ணிருக்கா வீட்டுக்கு வரட்டுன்ட்டு சரி வ சமைக்கலயா எ வீட்ல கல்யாண வேல அவுங்க மூத்தாருக்கு கல்யாணோன்ட்டு எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தங்ளா இவளு ஆர்டர் பண்ணிருக் கா ஆர்டர் பண்ட்டு கொஞ்சோ நேரோ பொறுத்து ஆர்டர் வந்துச்சுங்ளா அத சிக்கன் பீஸ் மாரியே இல்லியாம்ப்பா அ பூன தல பூ பூன தல இல்ல
ஆ ஆ
தல எலித்தல அந்த மாரி வந்து பல்லோடு குடுத்துருக்குறானுங்கோ பல்லு இருந்துக்குது அதுல எங்க அக்கா செம்ம ஷாக்கய்ட்டுக்குறா அத அப்டியே ஃபோட்டோ எடுத்து அ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இல்லிங்ளா அந்த உணவு துறைல அவரோட கவர்மெண்ட்ல வேல செய்வாங்க அவுங்களுக்கு ஃபோ அவுங்க அது கூகுள்ல சர்ச் பண்ணி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த வாட்ஸ் அப்புக்கு வந்து அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிருக்கா இந்த மாரி வந்து இங்க வந்து இந்த ஹோட்டல்ல இந்த மாரி நடக்குது நாங்க வந்து கொழந்தைங்க வச்சுட்டு இருக்கோ சின்ன சின்ன கொழந்தைங்க இது இன்ஃபெக்ஷன் ஆய்ட்டு உள்ள ப ஃபுட் வ இது மாரி ஆய்ட்டு அப்ப கொழந்த உயிர்கே ஆபத்துன்னா நாங்க என்னங்க பண்ணட்டு இப்டி ஒரு காசுக்காக ஒரு உயிர் இது படக்ற கம்ப்ளைண்ட் குடுத்துட்டுக்றா
பரவால்ல நல்ல டிசிஷனுங்க உங்க எடுத்து தங்கச்சி நம்மளாச்சி எட்த்து கீழ போட்டு சாப்டம உட்ருவோ பரவால்ல அவங்க ஸ்டெப் எடுத்துருக்காங்க பாருங்க அங்க நிக்
எங்க அக்காங்க அவ ரொம்ப பிரேவ் ஆமா எங் அக் கா தங்கச்சி ரெண்டுமே பிரேவ் தா ப ரொம்ப தைரிமா செயல்படுவாளுக அதே நானு நீங்க சொன்ன ஆ தா பண்ணிருப்ப வெளிய எதுன்னு போய் போட்டு செரி வா நம்ம வீட்லயே சம்ச்சு சாப்பலா மாரி போட்டுப்ப அந்த பக்கமே போய்குவ நா அதா பண்ணிக்கோங்க எங்க அக்கா பாருங்க அட்த்த செக்கண்டே பண்ணிருக்கறா ஆ ஒடனே அந்த ஹோட்டலந்து ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்ருக்காங்க இந்த மாரி நீங்க கம்ளைண்ட் குடுத்தீங்ளா இதுக்கு மேல அடுத்த மாரி நடக்கா நடக்காது சாரி கேஸ் கீஸ் எதுவு குடுத்துறாதீங்க எங்க மேல நாங்க இதுக்கு மேல இந்த மாரி தப்பு பண்ண மாட்டோ அது என்னன்றது நாங்க விசாரிக்கிறோ இல்ல நடுவுல எதுனா கைமாருச்சா அவுங்க ஓட்டல்லந்து எதுவு வர்லீங்ளா எது கை மாறிருக்கு அது நாங்க விசாரிக்கிறோ அப்டின்ட்டு ஏ கேக்குறீங்க இப்ப வெளிய ஆட்ரு பண்ணி சாப்புறதுக்கே பயமாரு
பய்மாருக்கு
ம் அதுதாங்க
இப்பல்லா இப்ப அதுதாங்க ட்ரெண்ட்ல போய்னுக்குது
ஆமாங்க ட்ர சாப்பாடு மட்டு இல்லங்க சாப்பாடு மட்டு இல்ல எல்லாமே ஆட்ருதா துணிலந்து ஒங்க ஸ்லிப்பர்லந்து ஒரு இதுல சைஸ போட்டா வந்து சேந்துருது வீட்டுக்கு அப்டி நோவாது நம்ப எது எங்க சொல் நம்ப ஆட்டோல்லா போ ஆட்டோ சார்ஜு கம்மியா ஆய்டுதேன்றதுக்காக நம்ம இன்னா பண்றோ அது ஆட்ரு பண்ட்டு அவுங்க வீட்டாண்டே வர்ட்டுன்றதுக்காக குத்துட்போய்னேக்குறோ ஆ ஆமாங்க ஆனா இன்னா தா ந்தாலு வீட்டுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போயோ இல்ல ஒரு கடைக்கி போயோ நேரா கண்ல பாத்து சைஸ் வச்சு எடுத்துட்டு வர்றதாங்க நல்லது
நல்லது கரெக்ட்டு ஆமா டச் பண்ணி நம்ம நல்லாருக்கா பாத்துட்டு எத்தா நல்லது எல்லாமே ஆன்லைன்லயே ஆட்ரு பண்ணிட்ருந்தா எப் எவ்ளோ ஸ்மார்ட் ஒர்க்கா போயிட்ருக்குது தெர்ல இதுல
ஆமாங்க ஆமாங்க நன்றிங்க தோழி அடுத்த இணைப்புல பாக்லா தோழி நன்றி நன்றி தோழி நன்றி